நீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி
ம் சொல்லுங்க தோழி எதை பத்தி பேசலாம் இன்னிகி
இன்னைக்கா மொபைல் போன் பத்தி பேசலாமா
கண்டிப்பா தோழி சொல்லுங்க தோழி
இல்ல நம்ம மொபைல் போன்ல எவ்ளவு நன்மைகள் இருக்கு தீ ஆமா எவ்ளவு நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கும் பாத்தீங்களா மொபைல் போன்ல
கண்டிப்பா தோழி இது நம்ம எவ்ளவு எவ்ளோ யூஸ் பண்றோம் எத நோக்கி யூஸ் பண்றோம் எத பத்தி நம்ம யூஸ் பண்றோம் தான் தோழி இருக்குது நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணா அது நல்லதுக்கே முடியும் நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்றது நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் தோழி நம்ம போற பாததான் தோழி நம்ம வந்து எத நோக்கி கொண்டு போணும் கெட்டததுக்கி நோக்கி கத் கொண்டு போணுமோ இல்ல நல்லது கொண்டு போவணுமோ சொல்லி நம்ம கையிலதான்தோழி இருக்கணும் எல்லா விஷயத்தலயையும் எல்லா டெக்னாலஜியும் நம்ம வந்து ன்ன நல்லதுக்கு யூஸ் பண்ணா நம்மளுக்கு நல்லதுக்கு கெட்டத நோக்கி போயிட்டா நம்ம அது கெட்டதுலாம்னு தோழிலிய முடியும்
ஆமா தோழி நெறய நல்லதும் இருக்கு ஆனா கெட் து இருக்கு
கண்டிப்பா தோழி இருக்குது ஆஹ் இப்போ இருக்கிற காலத்தில வந்து ஃபோன ம் ம் பரியங்கள்லேருந்து சின்ன பசங்கள் வரைக்கோ எல்லோரோ வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ சின்ன பசங்க ஒரு ஆறு மாச கொழந்த அதுக்கு ஒண்ணு புரியல அதுக்கே வந்து ஃபவ் கைல ஃபோன் கொடுத்துட்றாங்க இப்போ உங்களுக்கு அதுக்கு என்னன்னே புரியல அது ஆனா கூட வந்து அவ கையில வந்து போன் கொடுத்துட்டு நீ கு கொஞ்சோ அழுவ ஸ்டார்ட் பண்ணா போது போன் குடுத்துட்டு நம்ம இவ வாய மூடினா போதுன்னு சொல்லி எப்படி குடுத்துட்டு இருக்கிற அம்மா கள் வந்து ரொம்பவே இருக்காங்க தோழி இப்போ அத கொஞ்சோ நம்ம சலிச்சுட்டு கொஞ்சம் அஜஸ் பண்ணிட்டு இருந்தா வந்து கண்டிப்பா தோழி கொஞ்சோ அந்த கொழந்த அழுதுன்னு சொல்லி அதுக்கு ஒண்ணுமே புரியாது அதுகிட்ட எடுத்து நம்மளே போன் கையில கொடுத்து அ து ஒரு பழக்கத்த உண்டாக்கி அது கன்டீனியூ அதே ஆக்கிட்டு அது அடிக்ஷனுக்கு ஆயிடுது அதுக்கப்பறமா நம்ம என்ன சொன்னா கூட அது வந்து போன விட்டு அந்த கொழந்த தண்ணி இருக்க தள்ளி இருக்க மாரி இல்ல
ஆமா இப்போ உள்ள நெறய நியூஸ் எல்லா எப்டி தெரியுமா அந்த கொழந்தை அப்படி செல்ல அப்டின்னு பாத்துக்கிட்டு இப்டி கை வச்ச நம நோன்ற மாரி நோண்டி நோண்டி இப்ப வந்து அந்த மாரி வந்து செல்லு இல்லாமலே சும்மா அப்டே நோன்றாங்க
ஆமா ஆமா தோழி அது வந்து அடி அடிக்ஷன்னால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அஹ் இது ஆக்ஷன் பண்ணி பண்ணி ஒரு பழக்கொ வந்துருது அது வந்து சில பேர் வந்து தூக்கத்திலயே பண்றாங்க சில வந்து பேர் வந்து ஆஹ் என்ன சொல்றது முலிச்சுட்டே வந்து அந்த அடிக்ஷன்ல ரொம்ப முழுகிட்டாங்க அதனால வந்து அஹ் அந்த மாதிரியே மூமெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி சில பசங்க பண்ணிட்டே இருக்காங்க
உம் அதான் இப்ப வந்து ஃபுல்லுமே எல்லாருக்குமே இந்த இப்ப உள்ள பசங்க எல்லா எப்படின்னா போனு கொடுத்தான் சாப்பிடவே செய்யறாங்க
ஆமா தோழி அது நம்ம பண்ற பழக்கம் தான் தோழி அது முதல்ல இந்தே நம்ம வந்து எங்க வீட்டுல இந்த மாதிரி கிடையாதுப்பா நா போன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சோ ஸ்ட்ரிட்டா இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கொஞ்சோ கொலந்த அழுதா கூடுது இப் பேல முதல்லெல்லா எப்டி இருந்தது தோழி உங்களுக் க்கு போனா இருந்தது ஏதாவது கொழந்த அழுதா கொஞ்சோ தூக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க என்னிலா காட்டி சோர் ஊட்டுவாங்க கொஞ்சோ வெளியில போய் பூனை பாருப்பா கொஞ்சோ காக்காவை பாருப்பான்னு சொல்லி நம்ம தான் உங்கள கொஞ்சோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணி ஊட்டுற மாதிரி இருந்தது அ இப்போ எப்புடி இருக்குன்னா கையில ஃபோன் குடுத்துட்டு நீ சாப்டு என்ன சாப்படுறியோ எது அப்படியு அவனுக்கே உணர்வு இல்லாம முழுங்கிட்டே இருக்குற மாதிரி இருக்கு பசங்க
ஆமா அந்த சாப்பாட்டுக்கு ருசி அவங்க அறிய மாட் டாங்க ஆனா அந்த ஃபோன் பாக்குறனால அப்டியே அத வாங்கி வாங்கி சாப்டறாங்க
ஆமா அந்த என்ன சாப்படுறாங்கன்னு தெரியாம சாப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த காய் கறி அந்த கறி எது இருக்கோ அவங்களுக்கு புரியாம புடிக்காம இருக்கு அந்த ஃபோன் குடுத்தாலே போது அவங்க என்ன சாப்படுறாங்க என்ன முழுங்குறாங்க வாயிலர்ந்து எது போதுன்னு சொல்லி எவ்ளோ சா ப்டாங்கன்னு சொல்லி அறியாமலே சாப்பிட்டுட்டே போறாங்க பசங்க அதனால கொஞ்சோ இந்த ஃபோன் பழுக்கம் வந்து நம்ம கா நம்ம மொதல்ல இருந்ததே அது தவிர்த்திரணு அது ஃபோன் குடுக்காம நம்ம கொஞ்ச அட்ஜஸ் பண்ணிட்டு போயிருந்தா அந்த பழக்கோ வந்து அந்த பசங்களுக்கு வந்துறாம இருக்கு அந் அத பாத்தி நம்ம வந்து ரொம்ப மொதல்ல இருந்தே என் பசங்களுக்கு வந்து நா பாத்து பாத் து நா ஃபோனே குடுக்க மாட்டே வேற எந்த பசங்க எப்படி இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க அம்மா விட்ருவாங்க நா உங்கள விட மாட்டே அந்த மாதிரி நா ஃபோன் உங்களுக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லி என் பசங்கள வந்து மொதல்ல இருந்தே சின்ன வயசுலேர்ந்தே நா வந்து அதட்டி குடுப்பே இந்த வயசுல கூட என் பைய வந்து ஒரு ஆறு வயசு பைய இருக்கா இதுவரைக்கு அவ ஃபோன் எடுத்து ஃபோன்ல கேம் எப்டி விளையாடணு ஃபோன்ல எப்படி வீடியோ பாக்கணு அந்த மாதிரி விஷயங்கள்லா அவனக்கு தெரியவே தெரியாதுப்பா நா அது வந்து ரொம்ப பாத்து பாத்து வளத்தே ஆமா எனக்கு வந்து அது நா ஆமா கண்டிப்பா நா அது பத்தி நா யோச் ச்சு நா எங்க வீட்ல வந்து எல்லாரு கிட்ட ஏன் பாப்பாக்கு யாரும் ஃபோன் குடுக்கக்கூடாது நானும் ஃபோன் குடுக்க மாட்டே நீங்க வந்து இந்த பழக்கோ எல்லா பண்ணக்கூடாது அவனுக்குன்னு சொல்லி நா எங்க வீட்லயு எங் கணவரு நானு வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டோ யாரும் ஏன் பாப்பாக்கு ஃபோன் குடுக்கக்கூடாது நானும் ஃபோன் குடுக்க மாட்டே சொல்லி நா ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஸ்ட்ரிக்டா அப்படியே வளத்தே என் பையன அதே மாதிரி ஏன் அக் ரெண்டு அக்காகுங்களு அவங்கள சின்ன கொழந்தைங்களுக்கு அதே மாதிரி அவங்களு ஃபோன் குடு க்காம ஏதாவது கார்ட்டூன் பாக்கணுன் கூடனா நம்ம டிவிலதா காட்றது நம்ம ஃபோன் எல்லா கையில குடுக்குறதே இல்லப்பா அதே மாதிரி நீ நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப் பா இந்த ஃபோன் பழக்கோ வந்து ரொம்பவே கெடுதல் சொல்லுங்கப்பா ஆஹ் கண் நல்லதுப்பா நீங்க அந்த பழக்கோ கண்டினியூ பண்ணுங்க ஆமாப்பா
ஆஹ் செல கொழந்தைங்களுக்கெல்லா மொபைல் குடுத்து குடுத்து பழகி பழகி அங்க ஃபோனு ஃபுல்லு ஃபோன் இருந்தாதா இருப்பேன்னு
ஆமாப்பா ஒரு மாதிரியா வெளியில போனா கூட நம்மள வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க நீ ஃபோன் குடுத்தாதா நா உக்காருவே நீ ஃபோன் குடுத்தாதா நா சாப்டுவே சொல்லி எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரியா வந்து பசங்க வந்து அஹ் வேணும்ட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க நம்ம அடம் புடிச்சா நம்மளுக்கு கெடைச்சிரு போன்னு அவங்க இவங்க வந்து நான் வா வாய முடணும்ன்னு சொல்லி எனக்கு போன் கொடுத்து உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லி அதந்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கறாங்க பசங்க அந்த மாதிரியே பண்றாங்க வெளியில ரொம்ப பாக்க முடியுது அம்மா மக்கல்லாம் என்ன பண்றாங்கன்னா
பசங்க தான் நம்மளுக்கு பெற்றோர்கள் மாதிரி நம்ம வந்து இல்ல பசங்க தான் இப்ப நம்மளுக்கு பெற்றோர் பெற்றோர்கள் மாதிரி அவங்க அவங்களுக்கு நம்ம வந்து பிள்ளைகள் மாதிரியும்
ஆமா கண்டிப்பா அந்த மாதிரிதான் நம்ம அவங்க ஏதோ ரொம்ப உசா உசாரா இருக்காங்க நாம அவங்க மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு புரியாத மாதிரி அவங்க நம்மளை ட்ரீட் பண்றாங்க நம்மகிட்டயே அவங்க ரொம்ப டாக்டிக்ஸ் லா பாக்குறாங்க ரொம்ப என்ன சொல்றது உஷா என்ன ரொம்ப உஷார் சொன்னம்னா நம்மகிட்டயே காட்டுறாங்க எந்த மாதிரி பண்ணா எந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்குனு சொல்லி நம்மகிட்டே ரொம்ப ஐடியாஸ் லா அவங்க பண்றாங்க
ஆமா ஆமா
இப்ப இருக்கிற பசங்களும் ரொம்ப ஸ் சுதார்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உஷ் உசாரா இருந்துக்கிட்டாதா நமக் கொஞ்ச என்ன சொல்றது வெள்ளந்தியா இருந்தோன்னா ரொம்ப கஷ்ட ஆயிடு இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப உஷாரா இருக்கு இருக்காங்க அவங்க தங்கது மாதிரி நாமளும் உஷார் ஆய்டன்னு
இப்ப அவங்களே போன் எடுத்து நோன்றது எல்லாமே அவங்களே பண் றாங்க நம்மளுக்கு நம்ம சின்ன பிள்ளைல நம்மளுக்கு இப்ப நாம இப்படி இருப்போமனு நம்பளுக்கே தெரியாது
ஆமாப்பா நம்ம வந்து வெ வெளிய விளையாட்டு ஃபிரெண்ட்ஸு அஹ் இந்த வெ வெளியில ரோட்ல விளையாடுற விளையாட்டுகள் கண்ணாமூச்சி இந்த மாதிரி என்ன சொல்றாது நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப அதிகமா செஞ்சுட்டு இருந்தோ இந்த பசங்கலா எப்டி இருக் இந்த போன் கேமு இப்ப இருக்கிற பசங்கனா பேசுற பேச்சல்லா வாய் தொறந்தாலே இந்த கேமு இந்த கார்ட்டூனு அந்த கார்ட்டூன்ல அந்த பையன் அப்படி பண்ணா இந்த கேம் விலையாட்லாமா இந்த கேம் புதுசா வந்திருக்கு நீ இது உ போன்ல ஏத்துக்கிட்டியா நீ இன்ஸ்டால் பண்ணிட்டியா தோழி இந்த மாதிரி கான்வகேஷன் தான் நீங்க அதிகமா பார்க்க முடியும் பசங்க கூட வேற ஏதோ இந்த விளாட்டு போய் விளாடலாம் கண்ணாமூச்சி விளாடலாம் வேறு ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி விளையாடலான்னு சொல்லி நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்பவே கம்மியா இருக்கும் இப்போ ரொம்ப கம்மியான பசங் ங்க தா அந்தமாதி மாதிரி விளையாட்டு விளையாடுறாங்கப்பா இப்போ ஹலோ கேக்குதாப்ப உங்களுக்கு
ஆஹ் ஹ் ஆஹ் கேக்குது சொல்லுங்க
ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஆஹ் சொல்லுங்கப்ப உங்க பொண்ணு யா பண் உங்க உங்களுக்கு பொண்ணா பையனப்பா ஆஹ் உங்க பொண்ணு ஒரு வய இப்போ நடக்குறாங்களா
ஆஹ் இப்ப தான் நடக்க ஆரம்பிக்காங்க
உம் என்ன உங்க பொண்ணு எப்டி ரொம்ப வாழ்தனமான பொண்ணா இருக்கா ரொம்ப அமைதியான
ஆமாம் இப்பதான் சேட்டை எல்லா கொஞ்சம் கூடுதலா இருக்கு
ஆமா இப்ப இருக்கிற கொழந்தைங்க எல்லா ரொம்ப சேட்டை ரொம்ப அடம் நம்மளே வந்து ரொம்ப அப்டியே பிரமிச்சு பாக்குற மாதிரி இருக்கு பசங்க பண்ற ஒரு ஒரு வேலையும் அவ்ளோ அளவு சார்த்தனமா வேலைங்க எல்லா ரொம்ப பண்றாங்க என்ன சொல்றது வாயால சொல்லா மலே அவங்க கை அசைவுல அவங்க நம்ம கிட்ட அதிகமா பேசுறாங்க இப்போ
ஆமா ஆமா
உம் உங்க பாப்
இல்ல இல்ல இப்போ இப்பந்தானே ஒரு வயசும் ரெண்டு மாசம் ஆச்சு ஓ ஒரு மாசம் தான் ஆச்சு ஒரு வயசு ஒரு மாச ஆச்சு போன மாசம் தான் பிறந்த நாள் முடிஞ்சு
சரி சரிப்பா நீங்க பாத்து நீங்க அந்த போன் பாக்காம இருக்காம பாத்துக்கோங்கப்பா இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வந்து போன் குடு தா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த போன் குடுத்து உட்கார வச்சா பசங்களை வந்து ஒரு மாதிரி
ஆமா ப பசங்களுக்கு தொல்ல இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஏதோ வேலை பாக் கணும் அவங்களுக்கு மொபைல் நோண்டனு பசங்க கையில
ஆமா கண்டிப்பா அந் நம்ம கொழந்தைய நம்ம பாக்குறது வேலை கொஞ்சம் நேரம் நம்ம போன்னு மத்த நேரத்தில தூங்குற டைம்ல பாக்கலாம் கொஞ்சம் அந்த பாப்பா விளையாடுற டைம்ல நாமளும் விளையாடணும் அவுங் கூட பேசணும் நம்ம ஆமா நம்ம என்ன பண்றோமோ நம்ம எவ்ளோ இன்ராக்ட் பண்றோமே அதான் நம்ம பச வந்து சீக்கிரமா கத்துக்கும் நம்ம அவங்ககிட்ட பேச பேசதான் அவங்க நல்லா பேசுறதுக்கே கத்து இருப்பாங்க நம்ம என்ன பண்றமோ அதை பாத்துதான் நம்ம பசங்க வந்து அப்டியே ஃபாலோ பண்றாங்க நம்ம க அவங்க முன்னாடி நம்ம விளையாடிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு நல்லா இன்ட்ராகஷன் பண்ணிட்டு இருந்தா அவங்களும் நல்ல ஆக்டிவான குழந்தை இந்த போன் பல குலம் அவங்களுக்கு வரவே வராது நம்ம வந்து அவங்களுக்கும் விளையாடணும் இன்னொன்னு பாப்பா வந்து அவங்க விளையாடணும்னு சொல்லி ஒரு அந்த இருக்கும் யோசனை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த போன் குடு போன் குடுன்னு சொல்லி அளவுதான் ரொம்ப இருக்கு இப்ப இருக்கிற பசங்க கிட்ட
ஹ ஹ இப்போ உள்ள பசங்கள் எல்லாம் அப்படிதான் போனு தாங்க ஃபோனு தா ஆ ஆவுன்னா ஒழுங்கா வந்து ஆப் வாங்கி குடுத்துருக்காங்க
ஆமா அது ஒரு பெருமையா பண்ணிட்டுறாங்க பா சில பேரு கண்ணு க்கு எவ்ளோ கெடுதல் சொ சொல்லி அறிய மாட்றாங்க இந்த சில பேரன்ஸ்சு வந்து அது வா என்ன ஸ் சொல்றது ஒரு என்ன சொல்ல பெரு பெருமையா பாத்துக்கறாங்க அது நம்ம கொ குழந்த கண்ணு சின்ன பாப்பா அது அதுக்கு கண்ணு எவ்ளோ அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச் ச்ச அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல அவங்களுக்கு என்ன நம்ம கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கலாம் இவ கிட்ட ஃபோன் கொடுத் த்துட ஒரு டாப் வாங்கி கொடுத்துட்டா அவ விளையாடிட் இருப்பா நம்மல கொஞ்சம் டிஸ்டப் பண்ண மாட்டா சொல்லி அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அது அவளுக்கு அது அது ரொம்ப பழக்கம் ஆயிடுது அதுக்கப்புறமாதான் அவங்க உணர்றாங்க இது என்ன பண்ணும் நம்மனு சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க எதுக்கு இந்த பழக்கம் நா அவனுக்கு வரவிட் யோசிச்சது முன்னாடியே நம்ம பண்ணிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லப்பா
ஆமா ஆமா கண்டிப்பா செரி தோழி உங்கள்ட பேச நா நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டே
கண்டிப்பா தோழி நம்ம விஷயம் நம்ம பேசுன விஷயம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்க நானு நம்ம மீண்டும் பேசலா தோழி கண்டிப் ஆக நன்றி வணக்கம் தோழி